ஹலோ கேக் கேக்குதுங்களா அஹ் சொல்லுங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க
உம் என் போன்ல ஒரு சென்சார் போயிருச்சுன்னு நினைக்கிறேன்
ஓகே மொக்கபோனு
உம் என்னன்னா நீங்க போனே யூஸ் பண்ணருக்கும் போது ஆன்ல இருக்கும் நீங்க காதுல வச்ச போனு ஆஃப் ஆகணும்ல ஸ்கிரீன் ஆப் ஆயிட்டு இதாகணும்ல பாக்குறேன் கால்ஸ் பேசும் மோது அது ஆன்லேயே இருக்கு அப்புறோ காது டச்சாயி அது இது குளி போயிட்டு இருக்குபா
ஓ ஓகே இப்ப எனக்கு ஒரு பிரச்சன வருது இப்ப வந் ஃபோன ஆன்ல வச்சட்டுருந்த உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது அதுவே ஃபோன ஆஃப் ஆய் அந்த அதுவாவே ஆஃப் ஆககுல அந்த மாரி ஆப் ஆச்சுன்னா உங்க வா உங்க வாய்ஸ் வந்து ட்ரிம் ஆகுது
எந்தமா நீ
அதாவது இப்போ நீங்க இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கனா பேசிட் ட்டுருக்கு போது ஃபோன் வந்து அந்த ஸ்கிரீன் ஆன்லியே இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கு அதாவது உங்க வாய்ஸ் வந்து நல்லா கேக்குது அதுவே ஃபோன் வந்துட்டு இதுவே கட் இது ஆஃப் ஆயிடுச்சி அப்பிடின்னா உங்க வாய்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு கேக்குதுல்ல
அப்பிடியா ம் என்ன ஃபோன் வச்சிருகிக்க
நான் வச்சிருக்கற ஃபோன் வந்து சாம்சங் எஃப் ஃபிப்டி சிக்ஸ்
ஓ அப்ப அப்பிடித்தா இருக்கு
அப்ப அதுக்கு என்ன ஃபோன் தாங்க வைக்கணு அப்பிடி எந்த ஃபோன் மொக்க ஃபோன் அப்பிடின்னா எங எங்க அண்ணா இருக்கா சரியான லூஸுங்க ஒண்ணுமே தெரியாது கேட்டா எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரி நடிக்க வேண்டியது அவனுக்கு என்ன தெரியுமா எல்லாத்து முன்னாடி என்னை பத்தி வந்துட்டு இதா பேசணு எல்லாத்துக்கிட்டயு வந்து அவதா கெத் ஏ எ தங்கச்சி வந்து ஒரு லூஸ் து அப்பிடின்னு சொல்லி எல்லாத்திட்டியு பூருப் பண்ணு அதுக்கு வேண்டிய ஒவ்வொன்னா பண்ணுவா
ஓஹோ சொல்ல முடியாதுங்க உண்மையாவே அவர் சொல்றது உண்மையா இருந்து இருந்து இந்த மாரி ஆகலால்ல உண்மையாவே அவுரு கெத்தா இருந்து அவ தங்கச்சி வந்து ஒரு பைத்தியகாரியா இருந்தா என்ன பண்றது
உண்மையாவே அவுங்க தங்கச்சி பைத்தியகாரனா இருந்தாலுமே என்னங்க சொல்னு என்ன பண்ணனு அப்பிடிய எல்லா சொல்லலங்க அவரு எல்ல என்ன பண்ணு இந்த மாரி நீ இப்பிடி இருக்காத நீ அப்பிடி பண்ணாத அப்பிடின் சொல்லி இது பண்ணு ஆனா அதவுட்டுட்டு இந்த மாரி அவுங்க தங்கச்சி வந்து லூஸ் பை எல்லாத்து முன்னாடி சொ சொன்னா அந்த பொண்ணுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு
அதான் ஓகே அது எல்லாமே நீங்க சொல்றது கரெக்டு தான் பண்ணாதேன்னு சொல்லி கே்கறவங்க கிட்ட பண்ணாதேன்னு சொல்லுவலான் கேகவே மாட்டேன் கேட்கவே மாட்டேன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போது அப்புறம் எப்படி அது அதே மாதிரி சொல்லுவாரு அஹ புரியிற மாதிரி தான் சொல்லுவாரு ஒருத்தங்களுக்கு இப்படித்தான் புரியுதுங்கும் போது நம்ம அப்படித்தான் சொல்லணும் இப்போ நீங்க ரோட்ல நிக்கிற ஒரு மாட்டு கிட்ட போய் ஏ போ அப்படின்னு சொன்னா அது போயிறாது மேல ஒரு ரெண்டு தட்டு தட்டி போ அப்படின்னு சொன்னா அது போவும் அது மாதிரிதான் ஒவ்வொரு சொல்லி புரிய வைக்கிறவங்களிட்ட அதுக்கேத்த மாதிரி புரிய வைக்கணும்
ஆஹ் ஆஹ்
ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் சும்மா ஒண்ணும் சொல்ல
ஆடற மாட்ட ஆறி கிடக்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லைங்க அந்த உங்க தங்கச்சி வந்துட்டு இப்படி எடிட் பண்ணி குடுங்க அப்படனு சொன்னா கேட்ட நீங்க என்ன சொல்லணும் எனக்கு பண்ண தெரியும் பண்ண தெரியாது அதோட முடிச்சிருக்கணும் நீலாம் பண்ண மாட்ட மூடிட்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம்
அப்ப எனக்கு தெரியுது அவரு அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நிறைய விதம் இருக்கலாம் இப்ப அவரு வந்து சிம்பிளா என்ன தெரியுமா பாஃலோ பண்ணியிருக்காரு எனர்ஜி சேவ் பண்ணிருக்காரு எப்படின்னா அந்த எடிட் வந்து ஆஹ் அவங்களால பண்ண முடியாது அதுக்கான கேப்ப கேப்பபிலிட்டி அவங்கிட்ட இல்லை இதுங்க என்ன பேச வுடுங்க அவங்க கிட்ட அந்த கேப் இல்லங்குறது தெரியுது ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல உங்களை பாத்துரு பாரு சின்ன வயசுல இருந்தே பாத்துரு பாரு
ஆ
நீங்க குழந்தையா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனா அவர் பாத்த அத பாத்துருப்பாரு அப்போ வது உங்களுக்கு குழந்த அப்பேல இருந்தே இருங்கருங்க எனக்கு பேச வுட மாட்டீங்கன்னா நான் இது பண்ண முடியாது ஆஹ் அவருக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு இதுல இருந்துஞாபம் இருக்கும் நீங்க ஒரு பர்ஸ்ட்ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட வரதுல இருந்து உங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சதலாம் வந்து செகண்ட்ஸாண்ட தேடுஸ்ஸாண்ட கூட அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ஒரு சின்ன இதுல இருந்து வளந்துருப்பாங்க ஆனா உங்க அண்ணாக்கு வந்து உங்களுக்கு குழந்தைையில இருந்தே தெரியும் அஹ அப்போ உங்களால என்ன முடிய முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கன்னா உன்னால முடியாது அதுக்கடுத்து சொல்றாருன்னா அவர்னாலே பண்ணி கொடுக்க முடியாது அவர் பண்ற கஷ்டம் இல்ல அதனால உன்னால முடியாது விற்று சிம்பிளா முடிச்சிட்டா அவர் அத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல உன்னால பண்ண முடியாது உன்னால பண்ண முடியாதுங் போது நீ திரும்ப என்கிட்டதா வருவ என்கிட்ட வந்து நீ பண்ணிகுடு கேப்ப எனக்கு டைம் இருக்காது நா வந்து பண்ணி தர முடியதுன் சொ அதுக்கு பதிலா சிம்பிளா ஒரே வேட்ல முடிச்சிட்டரு அத புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் அவட்ட இல்ல அதுக்கு அந்
ஐயோ அப்படிலா கிடையாது இப்போ ஒன் ஒருத் த்தவங்களுக்கு ஒன்னு தெரியலை அப்படின்னா அத கத்து கொடுக்கணு அதுதா பெரியவங்களுக்கு அழகு அது உட்டுட்டு நீ பண்ண மாட்டா சொல்லி டீமோட்டிவேட் பண்றதுல என்ன அழகு எனக்
இதன அழக்கு அதெல்லா இல்ல பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுான சொல்லணு இப்போ தவக்கலையால பறக்க முடியாது அதுக்குன்ன உன்னால ப பறக்க முடியு பற முடியு அதுகிட்ட மோட்டிவேட் பண்ணி ஒரு பிரயோஜனமு இல்ல சொல்லுங்க
தவக்கலையால பறக்க முடியாதா
ஆமா தவக்கல பறந்து பாத்திருக்கீங்களா இப்போ இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க உ திறமைய நீ கண்டுபிடிக்கிற வரைக்கு அதாவது அதனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒருத்தரால பாஸ்டா ஓட முடியும் வச்சுக்கோங்க அது அவர் டிஸ்கவர் பண்ற வரைக்கு வந்து அவருக்கு தெரியது அவரு ஃபாஸ்ட்டா போ ஃபாஸ்டா போ ஓடுவார் எங்கிறது இந்த மாரி ஒரு லைன் இருக்கு சில விஷயத்துல யூஸ் ஆகாது நீங்க இடையில கொஞ்சோ பேசாம இருக்கீங்களா கொஞ்சோ ஆ நா பேசுபோது பேசஞ்ச பேசாதீங்க கொஞ்ச ப்ராப்ரா பேசுங்க ஆ அது மாரிதா அந்த தரமைய நீங்க டிஸ்கவர் பண்ற வரைக்கு அது முடியுங்கர உன்னால தெரியாது அப்ப நீங்க என்ன பண் லா அதெல்லா முடியுமோ முடியாதோ நம்ம போய் நீ பண்ண உன்ன முடியு உன்ன முடியு மோட்டிவேட் பண்ணலா அது வேலிட் ஆ அதே மாரி இன்னொரு இருக்கு முடியாதுங்கிறது நமக்கு தெரியு தவையாலா பறக்க முடியாதுன்னு நம்மகிட்ட தெரியு தெரிஞ்சு நம்ம போய் சொல்றது பேர் முட்டாலதானம் எப்படி பறக்கு தவக்கலையால எப்படி பறக்க முடியு
முடியு
அவ்வளவுதா உங்க அறிவு இருக்கு
பறக்க முடியும்னா அதுக்கு ரக்க இருந்து பறக்க முடியு
இப்ப உங்களுக்கு தெரியும்ல உங்களால உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கும் ஒரு விஷயத்த பார்த்தே இதால எது முடியும் முடியாது அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ண முடியும்ல்ல பறவையால பறக்க முடியும் அப்படிங்கிறது உங்களால கல்குலேட் பண்ண முடியுதா ஒரு பறவை தரையிலேயேக்குங்கறக்க அதெல்லாம் நீங்க பறக்காது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அதெல்லாம் பறக்க முடியும் இப்ப பறந்தது பறக்காமலே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை போய் நீங்க அதெல்லாம் பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா எப்படியாச்சும் அது பறந்துரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அ மாதிரி தான் தவக்காலயால பறக்கவே முடியாதுனு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அது பக்கத்துல போய் பற பற உன்னால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி புரோஜனம் இல்ல
எனக்கு இது அந் அந்த பொண்ணுக்கு தெரியுங்க எடிட் பண்ண முடியும்ன்னு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கறிது ஒரு சப்
சேரி இப்போ விடுங்க இந்த தவக்கலைக்கு வந்து தவக்கலை பறக்க முடியாதுதான் ஆனா அந்த அந்த தவக்கலை வந்து அதுவே நினைச்சுக்குதுன்னு வச்சு ங்க என்னால் பறக்க முடியும் என்னால் பறக்க முடியும் அப்படின்னு அதுவே நினைச்சு டே அது ஒரு பறவைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதாச்சும் ஒரு மேல இருந்து விழஞ்சுன்னா பறந்துடுமா செத்துரும் ஹீரோ படம் பார்த்த இருக்கா ஹரோ ஒரு படம் வந்தது அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து குட்டியா இருக்கும் போதே வந்து சூப்பர் மேன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளால முடியாததுன்னு எதுவுமே இல்ல நம்மளாலயே முடியும் முடியும் சொல்லி ஸ்கூல் மொட்டை மாடியில இருந்து பறந்துருவாரு ரெண்டு இன்ச் பறந்தாரு எப்படியும் கீழ விழுந்துட்டாரு அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா விஷயமே முடியும்ன்னு நினைச்சு நான் இப்படி கூட ஆகலாம் எப்படிதான் ஆகலாம் அன்லிமிடெடுக்கு ஒரு லிமிட் இருக்கு தெரியுமா உஹம் இப்போ நீங்க மந்தி சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க
எனக்கு புடிக்காது
பரவாயில்ல நீங்க சாப்பிட போறீங்க அஹ் அங்க என்ன சொல்லுவாங்க அன்லிமிடட் அப்படிபாங்க அன்லிமிடடன்னு சொல்லுவாங்களா ஆஹ் மந்தி அன்லிமிட் நீங்க சாப்பிட்டே இருப்பீங்க ஆனா அன்லிமிட த சொல்லுவாங்க ஆனா உங்க வயிறு து லிமி்ட் ஆயிடும் அப்ப அன்லிமிட் சொல்றாங்க அன்லிமிட் இருக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லு வோம் ஆ அவங்க வயிறுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அது முடிற வரைக்கும் அது அன்லிமிடெட் அது முடிஞ்சுனா லிமிடெட்
ஆமா ஆஹ
இது தான் நம்ம கற்பனை யோசனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் எப்ப கிராஸ் ஆகுனா இந்த மாரி தவக்கல பறக்கு அப்டின்னு நீங்க போய் முடியு போது அப்பக்குல இதாயிரு இமாஜினேஷன் வந்து ஒரு லெவல் வரைக்கு வெச்சுக்கணு
ஆ ஆ உ பேசாம நீங்க இவ்ளோ பேச சரிங்களே ஸ்டேஜ்ல போய் பேசுவாங்ளா அது வேர என்னது வாட்றா மோட்டிவேட்டர் மோட்டிவேட்டர்
மோட்
அதெல்லா பேச மட்டும்தா வரு ஒங்களுக்கு செயல்ல காட்ட தெரியாது
பேச தெரியறதே ஒரு வேலயா வெச்சுக்கலாமே நீங்க ஆ சரி எப்டிங்கிறீங்க இப்படிங்க நீங்க எதாவது ஒரு விஷயோ ஆடர் பண்ணி அதுல ஏதாச்சு ஒரு ப்ரோப்லம் ஆயிருச்சுன்னா நீ யாருக் கால் பண்ணுவீங்க அந்த இதோட பீட்பேக் இப்ப நீங்க ஏதாச்சு ஒரு ஆர்டர் பண்றீங்க ஒரு டெலிவரி ஆப்லருந்து அது வரல என்ன பண்ணுவீங்க அவுங்களுக்கு கால் பண்ணுவீங்க கால் பண்ணும் போது அங்க திரும்பி பேசினா மட்டுதா உங்களாள அது அந்த இஷூ சார்ட் அவுட் பண்ண முடியு அப்ப பேசுறக்கு ஒரு ஆள் வேணு அந்த மாரி ஒரு ஆப் ரெண்டு டேப் இருந்தாகூட பரவால்ல லட்சணக்கான ஆப் இருக்கு லட்சணக்கான கோடிக்கணக்கான ஆக்சஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கம்ளைட்ஸ் வருது
ஆமா ஆ ஆமா
சால்வ் பண்ண முடியு அதுக்கு ஒரு பேச்சு தெரம வேணு இருந்தா மட்டு தா ப்ராப்ளம்ஸ் வராது
வேண்டிய தானே
போயிறலா பட் என்னதா இருந்தாலு ஒரு டூ த்ரீ வேஸ் நம்ம வேலைக்கு போக முடியு ஒன்னு காசு தா முக்கியோன் போவோ காசுதா முக்கியோ நம்ம போகும்பது நமக்கு ஒன்னு ரெண்டு விஷம் வந்து சேக்ரிபைஸ் பண்ற மாரி இருக்கு இன்னொரு விஷயோ பேஷன் புடிச்சு போறது புடிச்சுதா போறோண்டு விஷய சாகக்கரி ூஸ் பண்ணாம இரு ந சேரி பண்ற மாதிரி இருக்கு அப்றோ நம்ம லொகேஷன் சேக்ரிபைஸ் பண்ற மாரி நெறய இருக்கு
ட்டுட்டே இருக்கா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாளாமா நா போயி பாத்துட்டு வந்தர்றே
ஓகே ஓகே டேக் கேர்
தொட